ஆ தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே
எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு இங்க நல்லா இருக்காங்க அங்க பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்
ஆ எல்லா நல்லா இருக்காங்க சாப்டீங்களா தோழி ஆ சாப்டே சாப்டே என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு ஸ்பெஷல் எது இல்ல ஆ ஓல்டு ரைஸ் இருந்துச்சு ப்ரைடு ரைஸ் மாரி மேக் பண்ணி சாப்டே
சேர் சேர் நல்லது நல்லதுதா நாங்க வந்து தோச ஊத்தி சாப்ட்டே தோழி
ஆ
மதிய உணவு ரெடி பண்ணிட்டீங்ளா இனிமேதா ஹலோ
ஹலோ
ஆ மதிய உணவு ரெடி பண்டிங்ளா இனி
மதிய உணவு இப்பதா நா சாப்ட்டு ஒரு ஹாப் நவர் தா ஆகுது
உம் உம்
மதிய உணவு இப் எப்படியு ஒரு ரெண்டு மணிக்கு தா சமையல் பண்ண ஆரம்பிக்கணு
ஆ சேர் சேர் நா வந் து விந்தா இனிமே தா தொடங்கணு கிள்ளி போட்ட சாம்பார் வெக்கலான்னு பாத்துட்டு இருக்கே
கிள்ளி போட்ட சாம்பார்னா அது எப்புடி வெக்கிறது
பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வெக்கிறோ வேக வெக் கும் போது தக்காளி பழோ வந்து கொஞ்சோ கூட போட்டுக்கணு கொஞ்சோ புளிப்பாவும் எதாவு இருந்தாதா நல்லா இருக்கும் இப்போ ஆ ஹா அது கெடையாது தக்காளி பழோ அ வெங் வெங்காயோ ஆ பச்ச மொளகா இருக்குல்ல அது ரெண்டு சொட்டு எண்ணெ இதெல்லா ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அ வெங்காயம் வேணா லைட்டா அப்புடி வறுத்துட்டு அதுல வந்து க ச ரெண்டு வரமிளகாய கிள்ளி போட்டு பச்சை பசேன்னு கருவாப்பிள்ளைய அதுல போட்டு அதுல தாளிச்சு அப்டின்னா அதுல கொஞ்சோ பெருங்காயம் சேத்துணு நெய் ரெண்டு சொட்டு ஊத்திகோங்க ஊத்திட்டு மேலாலவுல கொத்தமல்லி தலைய தூவிட்டீங்கன்னா அந்த மஞ்சள் கலருக்கும் பச்சைக்கும் பாக்க எப்டி இரு கும் தோழி
நல்லா இருக்கும்
உம் அதுக்கு தொட்டுக்க என்னா செய்யணுன்னா ஆ நல்லா ஒரு உருளக்கெழங்கு வறுத்து வெக்கணு இல்லையா ஒரு சேனக்கெழங்கு வறுக்கணு என்னா இல்ல ஒரு கத்திரிக்கா வறுத்தாலு அதுக்கு ருசியா இருக்கும் தொட்டுக்றதுக்கு
அதுல சில்லி பவுடர் அதெல்லா ஆட் சேக்க மாட்டீங்க சாம்பார் பவுடர் மெளகாத் தூள் அதெல்லா எதுமே
லைட்டா நம் ம வேணா அதுல போட்டுக்கலா கொஞ்சூண்டு சாம்பார் தூள் மட்டு போட்டுக்கலா ஒரு பின்ஞ்ச் டூ பின்ஞ்ச் இந்த மாறி போட்டுக்கலா ரொம்ப அதுல சேக்க வேணா ஏன்னா நம்ம கிள்ளி போட்ட சாம்பாருங்கும் போது வர மெளகாதா அதுல கிள்ளி போடணு அத்தா அதுக்கு பேரு மத்தபடி வந்து ஆமா ஆமா மத்தபடி வந்து இந்த தூள் இது சேத்தம்ன்னா அது சாம்பார் லெவல்ல போயிடு
ம்
இந்த மாறி செஞ்சம்னா அது கிள்ளி போட்ட சாம்பார்ன்னு வந்துரு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான
சாம்பார் சைடிஸ் என்ன செய்யறீங்க
அழகான ஒரு மட்டன் சுக்காவோ இல்ல ஒரு இறால் தொக்கோ செஞ்சோன்னு வச்சுக்கோங்ளே உண்மையிலுமே நீங்க ரெண்டுத்தட்டு சோறு சாப்புல்லா நால்லா அப்டிதா சாப்ட்டுருவே ஆ மட்டன் வருவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல சின் ன வெங்காயத்த பொடிசா நறுக்கி வச்சிரணு சோம்பு போட்டு தாள்ச்சிரணு கறிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணு சோம்ப போட்டு தாள்ச்சி பட்ட கிராம் போட்டு தாள்ச்சிருங்க அடுத்தது நல்ல சின்ன வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு
ம்
நல்ல அது ஒரு ப்ரௌன் கலர்ல கண்ணாடி பதத்துல வர்ணு வதங் அப்றோ அதுல ரொம்ப தக்காளியெல்லா போடக்கூடாது சும்மா ஒரு தக்காளிய போட்டு நல்லா கிரேவி
இல்லவெங்காயு நெறைய போடணுமா
ஆமா அந்த கறிக்கி தவுந்த மாரி
ம்
போட்டீங்கன்னா கொஞ்ஜோ நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு தக்காளிய வந்து நல்லா அந்த இதுல கிரேவி பத மாரி வதக்கிருங்க வதக்கிட்டு அதுல வந்து நீங்க வேற எதுவுமே சேக்க வேணா இந்த வரம் மல்லி இருக்கு பாத்தீங்களா அது இல்லல்ல வரமல்லி
ஆ
அது சோம்பு ஜீரகம்
ஆ
ஆ ரெண்டு வரமெளகா இத லைட்டா வருத்து மெளகு போட்டுக்கோங்க மெயின் மெளகு தேவ சோம்பு ஜீரக மெளகு ரெண்டு வரமெளகா மல்லி நல்லா வறுத்துட்டு அத அரச்சி வச்சிட்டு அந்த இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன இதுல போடுங்க இது ஆம் அவங்க இந்த தக்காளில இந்த ரெண்டு ஸ்பூன போட்டு கறிய போட்ருங்க போடுட்டு அது பாட்டுக்கு அந்த அந்த கறித்தண்ணியிலே வெந்துகிட்டு இருக்கட்டு
இப்ப அந்த நீங்க தாளிச்சி போட்டீங்க பாத்தீங்களா அதுக் க்கு முன்னாடியே கரிய தனியா வேகவத் ச்சி வச்சிக்கணுமா
ஆமாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சி வச்சிருங்க வச்சிட்டீங்கனா அந்த கறிதண்ணியோட தூக்கி இதுல ஊத்திருங்க
உம்
ஊத்திட்டு சுருள சுருள அது பாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கு வெந்தோனே லாஸ்ட் ஸ்டா வந்து கொஞ்சூண்டு பெப்பர் தூள்ள மட்டு போடுங்க
ஆ
போட்டு நல்லா சுருளா வறுத்துட்டு மேலால கொத்தமல்லி தலைய தூவிவுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்ய உட்டு தூவிவுட்டு அத நீங்க இனா பண்ணுங்க ஒரு அந்தக் காப்பி கலருக்கும் அந்த பச்சகலர் கொத்தமல்லி தலைக்கு பாக்கவே ரொம்ப இதா இருக்கு அழகா இருக்கு இந்த கிள்ளி போட்ட ச இல்லல்ல அதெல்லா சேக்கல இத கிள்ளி போட்ட சாம்பாருக் க்கு இந்த தொட்டுக்க வந்து அவ்ளோ ஒரு பிரமாதமா இருக்கு ஆமா
மட்டன எப்பயு போல நார்மலா நம்ம க கொழும்பு வெப்பமில்ல அதே மாறி பாயில் பண்ணனா போதுமா இல்ல சின்ன சின்ன குட்டி பீஸா இல்ல வந்து ஏதாது மேட்ச் பண்ணி அந்த மாறி ஏதாது பண்ணனுமா
இல்லல்ல நம்ளுக்கு எந்த மாதிரி புடிக்குமோ இப்ப உங்ளுக்கு பெரிய துண்டா இருந்தா அது மாரி போட்டுகோங்க இல்ல குட்டி பீஸா வேணுனா அந்த மாறி போட்டுகோங்க நாங்க பெரும்பாலு குட்டி குட்டியாலா போட மாட்டோ கடையில எப்டி வாங்கிட் வற்ரமோ அத அப்டியே நல்லா கழுவி அலசிட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சி எறக்கி வச்சிருவோ தோழி அதுக்கப்புரோ இதுல போட்டு நல்லா கெளறி சுருளா வறுத்து தொட்டுக்குட்டு சாப்புல்லா சாதத்துலையும் போட்டு சாப்புட்லா அதே எறால் தொக்கு இருக்கு பாத்தீங்களா
ஆமா
அது இத விட ப்ரமாதமா இதே மாறி தா நல்லண்ண ஒரு இது ஊத்திருக்குங்க ஊத்தி நல்லா எறால வந்து அந்த நரம்பல்லா எடுத்து கிளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சரணு நல்லெண்ணய ஊத்துங்க சோம்பு போடணு போட்டுட்டு நல்லா இதே சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அத நல்லா வதக்கிட்டு தக்காளி பழத்த ஒரு இப்ப ஒரு அர கிலோ அதுன்னு வச்சுக்கோங்களே கொறைஞ்சது ஒரு மூணு தக்காளி பழமாது போட்டு நல்லா க்ரேவி பதோ வர வரைக்கு அத மூடி போட்டுங் வந்துருங்க உப்ப போட்டுட்டு
அ
அது பாட்டுக்கு க்ரேவியா அப்டியே வந்துரு வந்ததுக்கு அப்றோ அந்த எண்ணெயிலயே வத எண்ண பிரிஞ்சு வெளில வருது பாத்தீங்களா அப்ப போயி மெளகாத்தூள் மல்லித்தூளு கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க போட்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையு அந்த க்ரேவிலேயே நல்லா வதக்கிட்டு இந்த எறல தூக்கி அதுல போடுங்க தண்ணி எல்லா ஊத்தாதீங்க
அதுலே தண்ணி வந்துரு
ஆம்மா அப்டியே அடுப்ப வந்து சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க
மா
கொஞ்ச நேரங் கழுச்சு தொறந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து லைட் க்ரேவியா இருக்கு அத நல்லா பெரட்டி வுட்டு பெப்பர் தூள அப்டி தூவி வுட்டு கெளறிட்டு அதுலயே கொ கொத்தமல்லி தழைய போட்டீங்கென்னா எறால் தொக்கு அவ்ளோ ஒரு அருமையா இருக்கு
ஒரு சின்ன சந்தேகம்
ம்
அ மொதல்ல வந்து மட்டன் சுக்கா சொன்னீங்கல்ல தோழி அதுல வந்து பாத்தீங்னா ஆ இத ஆ சோம்பு சோம்பு சீரகம் மெளகு அப்றோ வந்து அ கொத்தமல்லி
வரமல்லி ம வரமெளகாவ
ஆ போட்டு அத மட்டு போட்டா போது வேற எதாவது மசாலா ஐட்டம்ஸ் எதாவது ஆட் பண்ணனுமா மட்டன் மசாலா
இல்ல இல்ல அதெல்லா தேவ இல்ல அந்த மட்டன் சுக்காக்கு அந்த பவுட்ரு மட்டுமே போது
ஆ என்னது ப்ரானுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுன்னு சொன்னீங்கெல்ல
ம் அது லைட்டா எதாவது மட்டன் பவுட்ரு இருக்குமுல்ல அதுவோ சிக்கன் பவுட்ரோ லைட்டா போட்டுக்கணு அந்த வாட வராத அளவுக்கு கொஞ்ச இதா இருக்கு இத போட்டுக்கிட்டீங்னா மெளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்றீங்கல்ல அப்ப கொஞ் சோண்டு இந்த கரம் மசாலா பவுடரு கொஞ்சோ போடுங்க
ஆ ஆ
போட்டு மூடி வெஸ்டிங்கன்னா போது நல்லா இருக்கு அது
இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இது கா காம்பினேஷன் நல்லாருக்கு
ஆமா இது ரெண்டும் இதே வெஜ்ஜில வேணுன்னா நீங்க உருளக்கெழங்கு வர்த்துக்கலா சேனக்கெழங்கு வறுக்கலா வாழக்கா வறுக்கலா வாழக்காய வந்து மீன் மாதிரி அப்டியே ரவுண்ட் ரவுண்டா சீவ் அப்டியே இது பண்ணிக்கிட்டு அதுல வந்து நல்லா மெளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளு கொஞ்சோண்டு கரம் மசாலா கான்ஃபிளவுட்ரு பவுட்ரு எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சரணும் ஒரு பத் த்து பாஞ்சி நிம்ஷோ கழிச்சி எடுத்து தோச கல்ல அப்டியே எண்ணெய ஊத்தி கொஞ்சம் கருவேப்புலைய அதுல போட்டு இந்த வாழக்காய தூக்கி அப்டியே லைனா அப்டியே அடிக்கி வெச்சுட்டு அஞ்சி நிம்ஷோ கழிச்சு திருப்பி போடுங்க அப்டியே மீன் மார்ருக்
வாழக்கா வருவல் வாழக்கா மீன் வருவல்
ஆமா இதே மெத்தடு தா அதுவும்
ஈஸியா இருக்கு ந ஒரு நாளைக்கு நானு செஞ்சு பாக்குற
ம் உருளக்கெழங்கையும் நீங்க பெரிய உருளக்கெழங்கா ஒண்ணு இர்ந்ச்சுன்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா போட்டு இதே மாரியே தோச கல்ல வருத்துக்கலா
இதே மாரி தோச கல்ல ஆ என்னென்ன ஆட் பண்ணும் சொன்னீங்க சில்லி பவுடர் தனியா பவுடர் கரம் மசாலா கான்ஃபிளர் மாவு
ஆ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லா பெசறி ஒரு பத்து நிம்ஷோ ஊற வச்சிருங்க
ஆ
அதுக்கப்புறோ தோச கல்ல போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சாப்பிடுங்க நல்லா கிரிஸ்பியா இருக்கும் நீங்க சாப்டும்போது லைட்டா சூடு பண்ணிட்டு சாப்டுங்க அப்பதா கிரிஸ்பியா மொறுவலா வரும்
ஆ இல்ல சாப்டும் போது செஞ்சுக்லா அப்போதிக்கு
ஆமா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாரி கேரட்டும்
மசாலா அ உருளக்கெழங்கு வந்து பாத்தீங்ன்னா தயிர் சாத காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் அதே மாரி இந்த வாழக்கா வறுவல் சொன்னீங்கல்ல அதுவும் நல்லா இருக்கும் தயிர் சாத காம்பினேஷனுக்கு
ஆமாமாமாமா இந்த மாரில்லா வந்து அடிக்கடி செஞ்சி சாப்டுங்க டேஸ்ட்டா இருக்கோ அப்பறோ பாத்தீங்கன்னா வேற எதாவ்து உங்களுக் தெரிஞ்சது இருக்கா சமையல் நல்லதா நீங்க என்ன மாரி சமைப்பீங்க கருவாட்டு கொழம்புலா எப்டி வெப்பீங்க
ஆ கருவாட்டு கொழம்பு நா சாப்ட மாட்ட அத வெக்கவே மாட்ட
ஓ இதே மாரிதா நா அந்த
நா கருவாட்டு கொழம்பு சாப்ட மாட்ட எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து தக்காளி சாதோ நல்லா செய்வாங்க சோ உங்களுக்கு தக்காளி சாதோ செய்னா அந்த டிப்ஸ் எனக்கு சொல்லுங்க
சொல்லவா இப்ப கூட முந்தா நாளு செஞ்ச அத தா செஞ்சே அப்பையோ குடுத்தே ரெண்டு பேரு குடுத்தே சூப்பரா இருக்குன் தா சொன்னாங்க கீழ நாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு கீழ பாட்டி இருக்கறாங்க அவுங்க பொண்ணு செய்ற தக்காளி சாதோ வந்து இந்த அத வதக்கி போட்டுட் ட்டு வடிச்ச சாதத்த போட்டு கெலரி குடுப்பாங்களா அது எனக் புடிக்கல நீ செய்ற தக்காளி சாதோ செஞ்சி எனக் குடுப்பானாங்க செரின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதா அவுங்ளுக் குடுத்த பட்டகிராம் போட்டு நல்லா தாளிச்சுக்குனோ பாசுமதி அரிசி இருந்தாலு செரி நம்ம வீட்டு அரிசி இருந்தாலு செரி ஒரு அஞ்சி நிம் ஷோ ஊற வச்சிருங்க ஆ இப்ப ஒரு டம்ளர் நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்ளே ஆ தேங்கா வந்து ஒரு ரெண்டு சில் எடுத்துக்கோங்க
ஓ தக்காளி சாதத்துல தேங்கா ஆட் பண்ணணுமா
ஆமா பால் ரெண்டு சில்லு வந்து எடுத்து அரைச்சிட்டு அரைச்சிட்டு அந்த பால எடுத்து வச்சிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணிய ஊத்தி ஊத் ஊத்தி அரைச்சி ரெண்டு டம்ளர் பால் வச்சுக்கோங்க ங்களா அதுக்கப்பறோ பட்ட கிராம்பு ஏலக்கா எல்லா போட்டு தாளிங்க ஒரே ஒரு ஏலக்கா வந்து சோம்பு எல்லா போட்டு தாளிச்சுட்டு நல் ல வெங்காயத்த போட்டு நீலவாக்குல வெங்காயத்த போட்டு நல்ல வதக்கிறனு வதங்குனதுக்கு அப்பறோ பச்ச மிளகா போட்டு வதக்கிட்டு இந்த தக்காளி பலௌ நீங்க சேக்கறீங்க பாத்தீங்களா அப்போ ஒரு டம்ளருக்கு மூணு தக்காளி போது ம் மூணு தக்காளிப் போது அத போட்டு நல்லா வதக்கிட்டு கிரேவியா கொண்டு வந்துருங்க
ம்
கிரேவியா நல்லா கொண்டு வந்ததுக்கு அப்பறோ அதுல வந்து உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க
செரி
இல்ல பேஸ்ட் இல்லன்னா பூண்டு இப்டி லைட்டா தட்டி இஞ்சிய லைட்டா தட்டி கூட அதுல போட்ருனு
ம்
போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க நீங்க அந்த அ கருவோப்பல கொத்தமல்லி ரெண்டு புதினா தல புதினா இருந்தாலு ஓகே இல்லன்னாலு ஒண்ணு இல்ல
ம்
எல்லாத்தையு போட்டு அதுலயே நல்லா வதக்கிருங்க வதக்கிட்டு ஆ இந்த